கேக்குதாடா
கேக்குது
இந்தா ஒரு நிமிஷோ இரு பின்னு ஸ்டாப்ளர் பின்னு எடுத்துனு தெர்ல காணோ
ஆ
பின்னுடா ஸ்டாப்ளர் பின்னுடா
மேல வன்ட்டியா?
ஆ
ஆ என்னா அமௌண்ட் வந்துச்சா?
ஆ அமௌண்ட் வந்துட் ச்சா
ஆ எனக்கு வந்துட்ச்சு. கால்ல வா நை நைட் வந்திருக்கு நைட்டு பதினோரு மணிக்கி வந்துருக்கு.
ஆ ஆ
அ ஆ
பாத்துக்கோ அது உனக்கு எவ்ளோ எட்நூறுபா வந்துருக்கா?
ம் ம் எட்நூத்தி இருபது ரூபா வந்துருக்கு.
எப்ட்றா அப்டிக்கா நா சொல்ல சொல்ல
ஆ பதினஞ்சு கால் பேசுனே சும்மா கெடையாது.
டேய் நானு பதினஞ்சு கால் முட்ச்சிட்டே. நேத்து மட்டு ஆமா நே ஆமா நேத்து மட்டு பத்து கால் முட்ச்சிட்டே அந்த இது பண்ணதுக்கு ஆ அமௌண்ட் கம்மியா காமிச்சதுல்ல அதனால அது எடுத்து பாத்து க டப்பு டப்புனு முட்ச்சிட்டே அது எது து அது அப்டேட்டே ஆகல. அது எப்ப ஆவுன்னே தெர்ல.
அ பத்து கால்னா நீ மட் நீ பண்ணது மட்டு பத்து காலா?
நா ம் பண்ணது மட்டு பத்து காலு அது அவுங்க ஆப்போசிட்ல பண்ணது அது அதிகமா அது ஆகுது பத்து காலு இருக்கு
ஓ பரவால்லயா செதற விட்டீகள போலயே நேத்தெலா ம்
சேர் போலாமா தோழரே
எத்தன மணிக்கு
செண்ணா என்ன பிளாக் போலாமா நைன் தேட்டின் நைனோ கிளாக் மேல
ஆஹ் நீ பஸ்ட் சாப்பிடு வீட்டு்ல சாப்பிட்டு வா பஸ்ட் டைம் எப்டி வெளியூர் போய் முச்சிலாம ஏன் வேலையா
டேய் அதுக்குள்ளே தரவே மாட்டாங்க டா பத்து மணி மேல தா தருவாங்க போய் ஆமா கரெகட்டா ஒன்பது மணி எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி போன கூட கரெக்டா பத்து மணி எல்லாம் அங்க போயிட்டு குத்துட்டு ஒரு அட்ரஸ் மட்டு எழுதிட்டு அவ்ளோதான் வந்துனே இருக்கணும் அவ்ளோ தான் வேல
அங்கனா எதுன கம்பெனி அங்க இருக்குதுதா
கம்பெனில எஸ் டி கொரிய கொரியர் போட்டுடணும்
ஓ அங்க எப்டி பாதிலே நிப்பானா அவன் பைக்ல
பைக் எல்லாம் நிக்க மாட்டான் அது சின்ன ஆபிஸ் மாரி குடேன்மாரி இப்ப வந்து ஆனமெட்ல திறந்து வச்சிருக்காரன் பாத்தியா அந்த பீளிப்கார்ட் மாரி
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அந்த மாரி எஸ் டி கொரியர் அங்க ஒண்ணு
நா போய் குத்துட்டு வந்துணமா அவ ரெடி பண்ணி தருவாங்கல
ஆமா ரெடி பன்ல த ம ரெடி பன் ரெடி இப்டி எல்லாம் தாத்தர எங்களுக்கு குத்தா வச்சுக்கான் இங்க இருந்து அங்க அமுச்சு விட்டுருவாங்கோ
ஆஹ்
கொரியர்ல போட்டுட்டாங்க அங்க இந்து நம்ம தேடி பெரிய அமொவுண்ட் போட் அப்பறம் அது நம்ப வீட்டுக்கே வரும் பால் மேல வரும்
ஓ இங்கே வந்துருமா
அதான் ஆமா
எத்தன வட்டித ரீ பண்ணுவ அந்த லேப்டாப்பா
டேய் வோமல போல்டு எதுவுமே போடாம வுட்டு இருக்கடா அந்தடா டெனங்சன ஆகுது
ஆஹ் ஆஹ்
தெரியாதே தெரியாதுனு தமிழ சொல்ட்ட
ஆஹ் அப்பறமா எப்டி போப் ப எத்தன மணிக்கு போலாம்ன்ற
அதுன்ன ஒம்பேதர மணிக்கு இல்ல ஒன்பது மணிக்கு மேல போலாம்
உம் நானும் அப்படியே அந்த ஆதார் கார்டு அதெல்லா எடுத்து வந்துடுறேன்
சேரி சேரி ஏ பேன் கார்டு கூட அப்டே இப்பநாங்க அஹ் அதாங்க அப்லே பண்ணிட்டா
ஆஹ்ஹ என்ட எதுவுமே இல்லடா இனிமே தானே எல்லாமே ஒவ்வொண்ணா பண்ணும்
ஆஹ்ஹ
எதுவுமே இல்ல எங்கிட்ட ஏ டி எம் கார்டும் இல்ல பேன் கார்டும் இல்ல
அப்ரன்ன
இன்மேத ஒவ்வொன்னா பாத்துன்னா கதனு பாக்கணு
அப்ப பஸ்ட்டு பேன் கார்டு ஓபன் பண்டு மொத்தம அப்பா எல்லாத்தையும் தப்பு தப்பா இப்ப பிரஸ்ட்லே இருந்து இது பண்ணனும் அத
மியின்டர் பான் கார்டா
த்து பிரஸ்டு சின்ன வயசுல பத்தா படிக்க சொல்லு தெரியாது எங்க அப்பா
ஆஹ்
எல்லாமே தப்பு தப்ப குத்துட்டுக்காது
உந்தா தப்பு தப்பா இருக்குது
நம்ப டேட்டா ஆப் பத்து ஆதார் கார்டுல போய்லேக்காது அத எத்து பான் கார்டுல வந்து சிக்னேச்சர் மாத்தணு போட்டோ போட்டோ இல்ல அதுக்கல்லாம் அவளா தேவயில்லை டா ஆதார் கார்டு இருந்தசும் ஓபன் பண்றங்களா
ஆதார் கார்டு மட்டும் இருந்த போதுமா
உம்
நீ எப்டி ஒபன் பண்ணிக்கிற ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணியா இல்ல ஏ டி எம் கார்டு வச்சு பண்ணியா
நா போஸ்ட் ஆபிஸ்ல ஓபன் பண்ணுனே
போஸ்ட் ஆபீஸ்ல ஓபன் பண்ணிய அதுக்கு முன்னாடி இதான வச்சுயிருந்த பேங்க் அக்கௌன்ட் வச்சிருந்தா
ஆஹ் நா கனரா பேங்க் கிடையா கொண்டு தான் வரனுனாபோறேன் போஸ்ட் ஆபீஸ் வேணா உம் அது ஃப்ரீஸ் ஆயிடும்ல வேல எதும் பண்லான
புரியல
அதுல காஸ் போட்டு எடுக்குனுலா கொஞ்சமாச்சு இல்லனா ஃப்ரீஸ் ஆயிடும்லா அந்த அக்கௌன்ட்டு
அப்பில்லா கிடையாது
அப்டி தான்டா அது ரொம்ப நாளாச்சு நானு நைட் நைன்த்து ஸ்கூல் சேரும்மோ ஓபன் பண்ணது அது அதோட காசே போலா அதல
உம்
நான் பாத்துட்டே அதே யூஸ் பண்ணிக்கப்ப ஆனா அதுல பண்ணா காஸ் புடிப்பாங்ளா
ஆமா கொஞ்சோ அதிகமா புடிப்பாங்க அவ்ளதா
எனக்கு இதுவரிலா அது மாதிரி அப்பா அப்பா ஜிபே வெச்சின்னுருக்காரு பேங்க் ஆனா எது பிரச்சன இல்லயே
இப்ப ஒரு வருஷத்துக்கு ஏ டி எம் கார்டு யூஸ் பண்றாருல்ல ஒரு வருசத்துக்கு இருக்கவங்க ஆநூற்பா புச்சுடுவா அநூரூவா அது ஏ டிஎ ம் கார்டு நீ யூஸ் பண்றீயில்லயோ அது மட்டு ஆநூரூபா அதாவது ஒரு சும்மா சொ போஸ்ட் ஆபீஸ்ல அவளோதா புடிக்கமாட்டாங்க மெசேஜி மட்டு எப்புனா அம்பதுருவா புடிப்பா ஒரு ஒரு ஆறு மாஸ்துக்கு ஏழு மாஸ்துக்கு சேத்து மெசேஜ் மட்டு ஒரு அம்பதுருவா புடிப்பா
ஆ அ நா கேட்ட பசகெல்லா இந்தளவு புடிக்க மாட்டாங்க சொல்றாங்க ஜிபே இல்னா
அ அதல்லா யூஸ் பண்ணி பாரு எ எனக்கு நீ யூஸ் பண்ணி பாரு எப்டின்னு சொல்லு
ஓ என் தெருஞ்ச ஒருத்தனுக்கு புடிப்பா ஒருத்தனுக்கு புடிக்க மாட்டாங்குங்கறா
பல்லா ரூல்ஸ் எல்லாத்தையு உடுவாண்டா
எத்ன அப்பாக்கு புச்சதே இல்லயா அப்பாக்கு
ம் இல்ல சில்லற காசு எதுனா வச்சுப்பாருனா அதா சில்ற காசு எதுனா போயினேருக்கு அப்பப்போ சே இருவதுரூபா முப்பதுரூபா அது மாரி அப்பப்போ மெசேஜ் மட்டு வெச்சுருவா மெசேஜ் மட் ஒரு மாஸ்துக்கு அம்பரூவா புடிப்பா ம் டே போடா பயனாலதான ஆ இதுவே கேன்சல் பண்ட்டு ஏ டிஎ ம் கார்டு கேன்சல் பண்ட்டா ஆமா
அட பாவி போஸ்ட் ஆபீஸ்லதா வச்சுக்கிறியா
போஸ்ட் ஆபீஸ்லதா வச்சிருந்த ஆனாலு நா வந்து கனராபேங்க் யூஸ் பண்ணுவ
கனரா பேங்க் யூஸ் பண்ணுவ
ஆமா
ஓ அதா ரெண்டு ஐடி வச்சிருந்தியா அதா ட்ரிப்போ மொது வேனுக்கு தனியா அதுக்தனியா
ஆமா ஆமா ஏனா நா இப்டியு பண்ண முடியு அப்டியு பண்ண முடியு
ஓ ஆமா நீ வேன் காசு வெச்சிருந்தியே இப்ப திடீர்னா அதுல இருந்து புச்சிருந்தல்லா பண்ணிருப்பா காச
ஆ அது போஸ்ட் ஆபிஸ்ல வெச்சிருந்த போஸ்ட் ஆபிஸ்ல்லா புடிக்கமாட்டா
புச்சுந்தான்னா அம்பதுரூவா புச்சுட்டானாலா முடியாது
புடிக்கமாட்டா அவ்ளோ ஏன்னா வந்து நா ஏ டி எம் கார்டு வெச்சுருந்தா மட்டுதா புடிப்பா அவனே ஏ டி எம் கார்டே கேன்ஸ் த்தில் பண்ட்டே ஏ டி எம் கார்டு கேன்சல் பண்ட்டா ஜி பே யூஸ் ஆவாது பாதி பேருக்கு ஒவ்வொரு டைமு யூஸ் ஆவாது. நா பேங்க்ல லிங் க் பண்ணிருக்னால அப்டியே யூஸ் பண்ணிக்கற அப்டியே சும்மா
ஓஹோ
க்கும்
இப்போ நீ நம்பரா போயிருந்தனா உ கை காச போட்ருக்கணுல்ல அப்பா ரொம்ப ரிஸ்க் போல அப்பா அந்த பதவில்லா எடுக்றது.
ஆமா அதெல்லாமே கொஞ்ச ரிஸ்க்குதா எப்பப்ப எவ காசு பிடிப்பான்னே தெரியாது. ஆ அப்ப அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து எனக்கு போஸ் அப்ப புட்ச்சுட்ருக்கறா அவ்ளதா எனக்கே டம் அட்சிக்குது. இதனாலதா உங்கிட்டயே நா காசு கேட்னான்னா
ஓஹோ
ஆ எப்ப அவ புடிப்பான்னே தெரியாது நா செரி இவ்ளோ அமௌண்ட் வச்சுக்குவே அப்பப்ப சென்ட் பண்றே ஆ பாத்துக்க அப்டி போனா இல்லையா
ஆ பரவால்ல இத் இல்ல அவ்ளோ தைரியமா எட்த்துக்கிறயே அந்த பதவிய போட சொல்லியே பசங்க சொல்லி
ப்பற அவுங்க எதுவு வச்சுக்க மாட்றானுக.
ம் ராதா இல்ல ஏன் உனக்கு குடுக்க போறாங்க
ராதா இருந்தா அவ பண்ணிருப்பா ஆ அப்பற நா பாத்துக்குவே அவ்ளவுதா
அப்போ ஸ்குவாடுது
போது அவ அவ அமௌண்ட் அவ அவ பாத்துக்கனுன்ட்டு கெளம்புறா ம்ம்மு ஒரே ஆள லவ் பண்றோ அது இல்லன்னா பண்ணட்டுமா
ஆ
மொத்தமா ஒரு அமெண்ட்டுன்னு சொல்ட்டு ட்ரைவர்கிட்ட குடுத்துட்னு
அ ட்ரைவர்கிட்ட குட்த்துட்டா
மித்த ஆளுகல நம்ம பாத்துக்கணு அவுரு டோல் கேட்டு எல்லாமே அவரே கட்டணு இவ்ளோ அமௌண்ட் குட்த்துறோண்ணா
அ இப்ப டோல்கேட்லா நம்ப்ளே
நா ஆ அந்த காஸ்தா நம்ம காஸ்தா கட்றது டோல்கேட் எல்லாத்மே
இப்போ இப்ப அறுபதாயிரூபா வேன் காசு மட்டும் வந்ததுல்ல அதெல்லா நீங்கதான் வச்சுருந்தீங்களா நீங்கதான் வச்சிருந்து அந்த செலவு எல்லா பாத்தீங்களா பாத்துனீங்களா ஏன் அது அவருகிட்ட கூத்துர்றதா
ஆங் அவரு வந்து ஸ்டாடிங்ல வந்து ஒரு இருவதாயிரரூவா வாய்ங்க்கினா வந்து டீசல் போடத்து மட்டும் தான் வாங்கிகிறாரு அப்போ டீசல் போட்டது இப்ப அத எடுத்து காசு காலியாவா காலியவ நான் பே பண்ணிருந்த டீசலுக்கு ஒரு மூனாயிருவா அஞ்சாயிருவா ஏழாயிருவா அப்டி இப்டி
ஓ அது மாரி டோல் கேட்டுக்கு அது இதுக்குன்னு பே பண்ணி கடைசில எவ் எவ்ளோ அமௌண்ட் இருக்கோ அத வந்து கணக்கு காமிச் பிரிச்சி கொடுத்துட்டு வரணுமா
ஆமா பார்க்கிங்கும் நான் தான் பாக்கணும் பார்க்கிங் பண்ற டிரைவர் சொல்றது டிரைவர்க்கு காசு குடுத்துட்டாரு நா வந்து டிரைவர்க்கு காசு அமுச்சி உட்டுரனும்
ஆஹ் சாப்பாடு நா நம்மதான் பாக்கணும் உம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிடுவாரு ஒரு எவலோக்கி
ஒரு நாள் என்னாவது மூன்னூருவாய்க்குள்ள ஒரு டைம் அப்டி ஒரு டைம் இப் மூண்ணுறுவா நாண்ணூறுவா அவ்ளோ தான் லிமிடா சாப்பட்டுவாரு அவளோ ஆஹாம்
ஆஹ் அப்படின்னா பரவாயில்ல இவனுக்காலதான் இவன் தான் வாங்கி தராங்ககோ அப்டின்னு சொல்லிட்டு வாரி வாரி சாப்பிட்ட எப்டி
ஆஹா அவருக்கு வந்து வயிரு வந்து ஃபுல்ல ஆகுது கரெக்டா சாப்பிட்டு வந்துனே இருப்பாரு
ஆஹ் நல்ல டிரைவர்ட அப்ப
நல்லா பேசாது எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஒண்ணு இல்ல ஜாலியா இருக்காரு
உம் ஜாலியா இருக்குது உங்க ட்ரிப்ப ஜாலியா இருக்குதுன்னு சொல்றாரு அது வேற
ஏய் ஏய் ராகுல்லாம் பாத்தா சிரிப்பே அவந்தான் அல்ல பச்ச கலர் மாங்க பச்சைக்கலர்ல என்னது கோயி
ஆஹ் கோயி போச்சி
அது பெரிய விஷயத்த அந்த பச்சக்கலரு சேவல் எங்க குதுனால ஆட்டம் போட்டது தேய் அவ எல்லாத்துலயேணும் கடானத்து அன்னக்கி சாப்ட கூட வர்ல போ நம்ப சாப்ட்டோங்க சீரகசம்மா பிரியாணி
ஆஹ் ஆஹ்
இறநூத்தி இருபதுரூபா சொன்னா ஆஹ் அது
ஆஹ் அது வாரா ஏண்டா போனோம் ஆயி
ஒத்திக்க மாட்டதானா
ஆ எரநூத்தி இருவதுருவா எரநூத்தி இருவதுருவானா எரநூத் த்தி இருவதா அ எரநூத்தி இருவது ரூவாய்கி கொஞ்சதா குடுத்தா
அஆ
அதிலியே நானு மனோஜூ சேந் து வாங்குனமா அதனால அதலயு பாதிக்கு பாதி எடுத்துக்குனு ஆளுக்கு நூத்தி பத்து ரூபா குடுத்தா
ஆமமா அது பாரு
சாப்பாடுதா ஆளுக்கு
ம்
வயிரே நெறையில இருந்தாலு வன்ட்ட இந்தான்னா அவ்ளவா ஏந்து போயிட்டோ நீயே சாப்ட்டீங்து போல ரெண்டு பேர்த்து
பின்ன பசி வேறென்ன பண்ண முடியு ப பசியெடுக்குது இப்போ ஒண்ணு இல்ல இப்ப வந்து ஒரே பிரியாணி ஒரே ஆள் சாப்ட்டா ஒத் பிரச்சனல்ல கரெட்டா இருந்து ஒன் பை டூ அப்டி போய் சேர் பண்ணோமா அதுனால பசி ம் ஆ சேர்டா
ம் சேர் சேர்
ஆ